வணக்கோ
வணக்கோ கா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்கே நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்க சாப்ட்டீங்ளா
அ சாப்டாச்சு தோச
சாப்டாச்சா
அ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆம்பா ஆயிச்சுப்பா ரவ தோச
ரவா தோசையா இங்க தோச தேங்கா சட்னி
ஆமா முடிஞ்சு
முடிஞ்சிட்டு ரெஸ்ட் தா சொன்னல்லா முன்னாடி பதியில பேசினல்ல ரெஸ்ட் தானு சமைக்கிறன்
அ அ
இப்ப அதுனால படுக்கய போட்டாச்சு
பரவால ஜாலிதா ரெஸ்ட்டா இதுக் மேலந்து
ஆமா இதுக்கப்புற ரெஸ்ட் தா ஆமா சாயந்திரமா வந்து மாலை நேரத்துல தா வருவாங்க கொழந்தைங்கலா ஊர்ல அம்மா வீட்ல இருந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க
பரவால்ல உங்களுக்காச்சு ஒரு நாள் பாத்துக்கிறதுக்காச்சு யாருனா இருக்காங்கோ ப்ரியா வுட்டு நிம்மதியா இருக்லா
இந்த ஒரு நாளைக்கு தா அது கொஞ்ச வெளியில போனதுனால வுட்டுட்டு போனா இல்லன்னா என்ன வுட்டு ரெண்டு போவே போவாது ம் என்னோட ரீசன் இந்த மாரி அலுவலகத்துல எதுவு வேல இருக்கு இந்த மாரி வெள் வெளில நா மீட்டிங் போற அப்படின் சொல்லிட்டுதா வெள்ல போயிட்டு வந்த மத்தபடி நா எங்கயு பாதுகா போயிட்டு வந்திருக்கன்னா அது சின்னது பாப்பா மட்டு அழுவாங்க அதுனால அவுங்கள வுட்டுட்டு பெரிய பப்பாவ அழச்சிட்டு போனு பாத்தாலு பஸ் எல்லா ஒத்துக்காது வாமிட் எடுப்பாங்க
ஆ அதேதா பா இங்கயு காரு ஒத்துக்காது பஸ்ஸு ஒத்துக்காது சரி பிளைட்ல கூட்னு போலானு ஒரு வாட்டி ஆசைபட்டு ப்ளைட்ல கூட்னு போனா அதுவு தலைவலியா செட் ஆவலயா அப்போ இதுக்கு மேல இவங்களுக்கு என எதுலதா கூட்னு போறதுனு தெரியல
அ
அப்டீட்ன்டு ரொம்ப நாள் ஆச ஃபிளைட்ல போணுட்டு எங்க வீட்டுகார் டெல்லில இருந்தந்தால செரி ப்ளான் பண்ணி போலான்ட்டு ஒரு வாட்டி கெளம்பிட்டோ நானு பசங்க மட்டு கெளம்பிட்டோ
பரவால்லயே அ
பேங்ளூர்லந்து அண்ணா வந்து எ டிக்கெட் போட்டு குடுத்தாங்கோ நாங்க மட்டு தனியே கெளம்பிட்டோ சேர் போய் சுத்தி பாத்துனு வரலா அப்டின் அவரு வந்து அந்த ஏர் போட்ல வந்து ரிசீவ் பண்ணிக்கினாரு எங்களய போய்ட்டு அப்டியே டெ டெல்லில ஆக்ரா எல்லாமே ஓரளவுக்கு சுத்தி பாத்து ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வந்தோ
பிளைட்டோட ரைடு எப்டி இருந்துச்சி ஒங்களுக்கு ட்ராவலு
அ அ நல்லார்ஞ்ச்சிப்பா ப ப ரொம்ப பயந்த பட் ஆனா அந்த அளவுக் பயப்பட்ற அளவுக் கெலா ஒண்ணு இல்ல அ அஸ் ஸ்டார்டிங் போம்போது ரொம்ப நர்வஸா உள்ள எப்டி என்னா அ எங்க போறது எப்டி வறது எதுமே தெரில
ம்
பெரிய ஏர்போர்ட்டுன்றதுனால நம்ம எந்த எத்துக் போணு எங்க என்ன பண்ணனு இதல்லா எதுமே தெரில அப்பற உள்ளவே ஒரு கைட புடிச்ச பாருங்கோ உள்ளவே ஒரு கைட் புட் சிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்தா அவங்க நேரா நம்போ போற எடத்துக் ஃப்ளைட்டு கிட்டே பேயிட் நிறுத்திர்றாங்கோ அனால அப்டி போயிட்டு அ அங்கந்து அப்டியே மூவாயிட்டோ
டிக்கெட் ரேட்லா கம்மியா இருந்துச்சா அதிகமா இருந்துச்சா நீங்க போகும்போது
நா போம்போது வந்து கொரோனா டைமுப்பா நார்மல் ஃப்ளைட்டோடே எங்ளுக்கு இன்டர்நேஷனல் பிளைட் கெடச்சிருச்சி அப்ப இன்டர்நேஷனல் பிளைட்டலா லோகலுக்கே விட்டுட்ருந்தாங்கோ அதுனால அது வந்து மூன் ரோ ரொம்ப பெரிய ஃபிளைட்டு நா ஆக்சுவலி ஃப்ளைட்டுகுள்ளோ இன்ன ஆயிட்டுக்கிற எனக்கு வந்து ஃப்ளைட்டுகுள்ள இன்ன ஆனோன்றதே தெரில எங்கியோ போயிட்டேருக்கு அது வந்து ஜாயின் அப்டியே அட்டாச் பண்ட்டிக்றாங்க அந்த இது வந்து அட்டாச் பண்ணவு அது இன்னு நடந்து போம்போது அப்டியே உள்ள போ அய்யயோ எப்டி நம்ம அதுக்குள்ள ஃப்ளைட்டுக்குள்ள வந்ட்டோ அப்டின்ற ஒரு ஃபீல் வந்துச்சி அப்பறம் ரொம்ப பெரிய ஃபிளைட்டுப்பா அப்டியே த்ரீ ரோவ்ஸு இந்த பக் க்கு ஒர் ரோ சென்ட்ரா ஒர் ரோ அது பக்கொ ஒர் ரோ நார்மலா லோக்கல் ஃப்ளைட்டுன்னாக்கா ரெண்டு ரோ தா வருமா ம் நீ இது இன்ட்ரநேஷ் னல் அதனால அதுலே ஃபுட்டு எல்லாமே அவாய்லபுலு இன்க்ளூடு
ஓ
அதுலே அது எது எதோ ஸ்நாக்ஸு எல்லாமே குடுத் த்தாங்கப்பா சமோசோ அங்க நம்ழ எதுவுமே வாங்க முடியாது செம்ம காஸ்டா இருக்கு ஏர்போட்லேல்லா பாத்தீங்ன்னா நீங்கோ ஆனா அம்மா எல்லாமே சமச்சி குடுத் த்துட்ருந்தாங்க என் கையோடோ ஹ சிக்ஸ்டி ஃபைவு பிரியாணி போன ஒட்னே நீங்க சாப்டுங்கோ அப்டின்ட்டனே
அ உள்ள எடுத்துட்டு போனீங்ளா ஃப்ளைட் உள்ள
ஆமா எடுத்துட்டு போன சாப்பாடு
அலோவுடா இங்கந்து அப்ப எடுத்துக்குடு சின்ன வாட்ரு பாட்லு கூட எடுத்துட்டு போமுடியாது செக் பண்ணி தூக்கி போட்டுருவாங்ளே
இல்லியே இருக்கே எடுத்துட் போனமே சாப்பாட் லஞ்சு எடுத்துட் போனனே அங்க போய் சாப்பறத்துக்காக ஹஸ்பண்ட்லா இருந்தாங்க இல்லயா அ போயிட்டு அங்க போய் நைட் சாப்டுங்கோன்ட்டு எல்லா சமைச்சி குடுத்துருந்தாங்கோ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவெல்லா எல்லா பேக் பண்ணிதா எட்த்து ஆமா
நானு வெள்நாடு போனே சின்னதா ஒரு வாட்ரு பாட்லு வச்சுட்ட பாட்ல மொதக்கொண்டு வீசிட்டாங்க
இல்ல அது ஒரு வேள ஃபாரின்னுன்றதுனால இது பண்ணிர்க்க மாட்டாங்கோ இது லோக்கல்ன்றது
டுக்கா நீங்க லோக்கல்னால ஒரு வேள ஒங்குளுக்கு வந்து அலோ பண்ணிருப்பாங்கனு நெனைக்கிற
ஆமா லோக்கலுன்றனால அலோ பண்ணாங்கோ அதுனால எடுத்துட் போன பசங்க பசிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா அங்கயே சாப்ட்டுட்டாங்கோ பசி எடுக்குது பசி எடுக்குதுட்டுனு எனக்கு வேற பக்கோக்கு சீட்ல என்ன நெனைப்பாங்கோன்னு தெரில
நீங்க கனடா கனடா நல்லா பேசுவீங்களோ
ஆமாப்பா
ஆ ஏன்னா நீங்க பேசும்போது நல்லாவே தெரியுது எனக்கு ஏன நா ஆ அதனால கேட்டே ஏன் னா என்னோட தோழி வந்து ஒருத்தவங்க இருக்காங்க பேங்ளூர்லதா இருக்காங்க ம்
ஆ
அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா நல்லா பேசுவா ஏ கூட பேசுவா அ எனக்கு இந்த மாரி லாங்குவேஜ் நெறையா கத்துக்கணு அப்டின்னு ஆச
எனக்கு வரும் பா தெலுங்கு வரும் தெலுங்கு பேசுவே கன்னடா வரு ஆ எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்தி நல்லா பேசுவே
ம்
ஆ எதா கேரளா வந்து அங்க இருந்ததுனால கொஞ்சொ பேசுறதெல்லா புரியு பட் ஆனா அந்த அளவுக்கு த்து மலையாளம் வராது ஆ பேசுறது புரிஞ்சுப்ப ரொம்ப தெரிஞ்சுதுன்னா தெ ஹிந்தி தெலுங்கு, தமிழு, கன்னடா இந்த ஃபோர் லாங்குவேஜஸ் நல்லா வரும் இங்கிலீஷு ஆமா இது இவ்வளவும் ஓரளவுக்கு ஓகே எங்க போனாலும் அ மேனேஜ் பண்ணிலாம்ற அளவுக்கு
ஆ அதான் பரவால்லை ஏன்னா லாங்குவேஜ் தான் ஒரு கஷ்டமா இருக்கு
ஆ நீங்க எந்த ஊர்ப்பா ஃபாரின் போனது
ஊரு நா வெளிநாடு தான் போனோம் நீங்க வெளிநாடுங்க போது நம்ம ஃபாரின் வந்து சிங்கப்பூர் மலேசியாலாம் இருக்காங்கள ஆங் அந்த இதுல போனும் அ அக்கா எல்லாம் இருந்தாங்க அங்கெல்லாம் போய் ஃபேமிலிய பாக்கறதுக்காக போனோம்
ஓ உங்க ஃபேமிலி அங்க இருக்காங்களா
அ ஆமா அக்கா வந்து அங்க செட்டுல் ஆயிட்டா
ஓ சூப்பர் பா செம இதை வச்சு நீங்க ஜாலியா ட்ரிப் எல்லாம் சுத்
அ அ அது சுத்தி பாத்துட்டு வந்தோம் அங்க மலேசியா தான் மோஸ்ட்லி அக்கா இருக்கிறது ஆனா இப்ப எடையில அக்கா வந்து பாக்குறதுக்காக சிங்கப்பூர் வந்தாங்க அதனால போனோம் அந்த மலேசியா டீரிப் வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஈஃபில் டவரு அங்க உள்ள அங்க உள்ளது முக்கிய தலங்கள் எல்லாம் வந்து சுத்தி பாத்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு மலேசியாவே நல்லா இருந்துச்சு அங்க உள்ள ஃபுட்டு சீப் காஸ்ட்டு தான் த முருகன அங்கல்லாம் போயிட்டு வந்தேன்
ஓ சூப்பரு ஆ
அ நல்லா இருந்துச்சு எனக்கு எப்படின்னா அ நைட்ல ஃபஸ்டைம் போற ஃபீல் கிடையாது ய போணும் ரொம்ப நாள் ஆச போயிட்டு வந்தாச்சு ஆனா அது வந்து பெருச் சா தெரியல ஜஸ்ட் அந்த டேக் ஆஃப் ஆவுறது வந்து ஒரு செங்குத்தா சாய்வா வரும்ல அது மட்டும் அனலைஸ் பண்ண முடியுது உள்ள இருக்கும்போது
ஆமா ஆமா நா கூட ரொம்ப இன்னொன்னு தலைவலி வருதுப்பா அந்த மைஸ் பேசிட்டே இருக்குது அந்த பீச்சு அதெல்லாம் வந்து அந்த எறங்கும் போது அப்படியே கண்டனியூஸா அது பேசிட்டே இருக்கறது கூட நம்மளுக்கு இதாகுது
அது நமக்கு அதனால இருக்காது அது வானத்துக்கு மேல மேல போக போக காத்தோட அளவு வந்து நம்ம அடச்ச மாரி இருக்கும் நம்ம உள்ளதான இருக்கும் அதனால நமக்கு வந்து மைல்டா வந்து ஒரு தலைய சுத்துற மாதிரி சில பேருக்கு சோ ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கும் அது அது எறங்குற வரய்கும்
ஆனா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா போன அந்த அளவுக்கு ஒன்னு எக்ஸைட்மெண்ட் இல்ல அது போம்போது ஒன்னும் அந்த அளவுக்கு அததான் சொன்ன மாரி அப்புறம் மேல அது இத ஆயிருச்சுனாக்கா அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியுதுல்ல அந்த நீங்க சொல்லும் போது அந்த கிராஸ மூவ் ஆகும்போது அந்த மேல
ஆமா ஆமா பிளைட் பறக்குது ஒரு பேர்டு பறக்குதுன்னா அது ஈவ்வனா பறக்குறதுக்கு மொதல்ல செங்குத்து நிலையில இருந்து சரிசமமாக்கிக்கணும் அந்த நிலை வர வரைக்கும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்புறம் ஒண்ணுமே தெரியாது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ட்ரெயின்லயே பஸ்ல போற மாரிதான் இருக்கு
இப்போ நீங்க மலேசியா எல்லாம் போனும்னீங்களா அங்கல்லாம் எப்படிப்பா எல்லா ரேட்ஸ் எல்லாம் சீப் அன் பெஸ்ட்டா இல்ல பரவால்லயா அதிகமா காஸ்ட்டு
அ மலேசியா ஓகே மலேசியாவ பொறுத்தவர வந்து ரிங் எட்டுன்னு சொல்லுவாங்க அங்க உள்ள ஆ நம்மதுல ருபீஸ்ன்னு சொல்லுவோம்ல்ல அங்க ரிங்கட்டுனு சொல்லுவாங்க அ ந்த ஆமா பணத்தோட மதிப்ப அந்த ரிங்கட்சுனு பாத்தீங்கன்னா உள்ள ங்க வந்து மலேசியாலதான் வந்து அல்லிவேர் கம்மி மணியோடது வந்து
ஓ சூப்பர் ஆ
சம்பளமே கம்மி தாங்க வேலைக்கு போனாலும் ஆனா வந்து வேலைக்கு நெறைய ஆட்கள் தேவைங்க இந்த பில்டிங் காண்ட்ராக் கண்ரக்ஸன் வொர்க்குலா நெறைய ஆளு தேவை ஆனா மணியோட வேல்யூ வந்து கம்மி தான் நீங்க நம்ம ஊருக்கு வந்து ஒரு இரு இருவது ரூவா முப்பது ரூவா குடுத்தீங்கன்னா நீங்க கறி மீன் ராலு எல்லாம் போட்டு பஃபே ஐட்டம் மாரி வச்சறாங்க நீ விருப்பப்பட்டதை போட்டு சாப்லாம்
ஓ பரவால்ல ம்
சாப்பால்லாம் சீப்பு நம்ம தமிழன் சாப்பாடு மாறி இருக்கும் சாப்பாடு
ஓ பரவால்ல அப்படின்னாக்கா ஆ
குட்டி மலேசியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் மட்டுந்தான் அங்க சமைக்கறாங்க
ம்ஹும்
ஃபுல்லா எல்லாமே தெறந்து ஓபன் பண்ணி ஹட்பாக்ஸ் மாதிரி இருக்கும் பஃபே ஐட்டமா எல்லா நான்வெஜ்ம் இருக்கும் உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு யார் குடுக்கறா சொல்லுங்க ரைஸ்
அதுதான் ஆ பரவால்ல
நம்ம காசுக்கு நீங்க நம்ம ஊர்லய நம்ம சாப்பணும்னா பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா அறுவது ரூவா நூறுபா ஆ கெடைக்குது எல்லாமே கெடைக்குது நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே சாப்பல்லா ஆனா சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா வச்சுக்கங்லேன் அப்படியே டிஃப்ரெண்ட் நீங்க ஆசைப்பட்டது சாப்பிட படவே முடியாது ஏன்னா ருப்பீஸ்சோடுது வந்து அதிகம் வெள்ளியோட ரேட்டு வெள்ளியோட ரேட் டு அதிகம் சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட அளவு ஊத்தி ஊத்தி ரொம்ப கம்மியா இருக்கும்
ம்
பத்து சாப்பிட வேண்டிய இடத்துல ஒண்ணு சாப்பிட்டா கூட நம்ம ச சில பேருக்கு பசியாந்துரு அந்த பொருள் நல்லாருக்கும் இங்க பத்து சாப்பிட்டாலுமே பசியடங்காது காரணம் மணி ஆ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அமௌண்ட்டு அதா எஸ் ஜி டி டாலர்னாலே வந்து காசு கூட தா
ஆனா புடிச்ச இடம்னா எதுப்பா மலேசியா நல்லாருக்கா சிங்கப்பூர் நல்லாருக்கா
ஆ நல்ல ஒரு ரெண்டுமே ஒரு நல்ல பிளேஸ் சுத்தி பாக்கறதுக்கு இடம்ன்னு பாத்தா மலேசியா பாக் லா பின்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீவு ஒண்ணு இருக்கு
ம்
அது சுத்தி பாக்கலாம் ரொம்ப நல்லாருக்கும் அந்த கடல்ல உள்ள அந்த இங்க பாம்பன் பாலம் மாறி இருக்குங்களா அது மாதிரி அந்த பிரிட்ஜலயே போவோம் அது அதோட வியூவ் வந்து சூப்பரா இருக்கும் பாக்க
ம்ம்
நீங்க அதே மாறி அ அ மணிக்கு மணி வந்து நம்ம மணிதான் வந்து பிரச்சனை அப்படி தா இருக்கு நம்ம பாக்கலாம் அப்படினா நம்ம மலேசியா போலாம் மணி பிரச்சனை இல்ல நம்ம எல்லாமே பாக்கலா சிங்கப்பூர் லயே நிறைய இடங்கள் இருக்கு
ம் ம்ம்
சிங்கப்பூர் வந்து மோஸ்ட்லி நாங்க ரெண்டு மூணு இடத்துக்கு தான் போனோம் ஆ எல்லா இடத்து க்கும் போக முடியல ஏன்னா மணி எல்லாமே ரேட் அதிகம் இங்க இருந்து அங்க போறதுக்கு கூட டால் வெள்ளியோட ரேட் வந்து அதிகமா இருந்துதுனால நல்ல வந்து ஒரு எப்படி சொல்றது எஸ்வாஸ்ல போயிட்டு பர்மனட்டா பி ர் வாங்கி அங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ரிச்சா நல்லா இருப்பாங்க அவங்க போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வரலாம் நார்மலா நம்ம போயி்ட்டு வர்றங்குபோது கண்டிப்பா நமக்கு அது வந்து வெலை அதிகம்
இப்ப அக்கா அங்கியேதா இருக்கங்களா சிங்கப்பூர் சிங்கப்பூர்லயே தா
அக்கா வந்து மலேசியாலதா இருக்கா சிங்கப்பூர்ல வந்து அவங்க ஆ ஆமா பெய்ட்டு வர்றது இந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்காகலா போவாங்க அப்ப போகும்போது பெய்ட்டு வர்றத்தா
ஓ ஓகே ஓகே சூப்பரு பரவால ஆனா நல்லா சுத்திருக்கீங்கே அ ஓக் கேப்பா நன்றிப்பா